ஆஹ் மேம் மேம் சாரி மேடம் வணக்கம் மேடம் மேம் நல்லா இருக்கிலா மேடம் ஆஹ் நல்லா ருக்குற மேடம் மேடம் இப்போ மேடம் சொல்லுங்க மேடம்
என்னங் சார் என்ன டாபிக் சார் பேசலா
மேமு இப்போ தண்ணி எடு தண்ணி பத்தி பேசலா மேடம் தண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேடம் ஆஹ் நம்ம ஊர்லருந்து பாத்தீன்னா ரொம்ப சிரமம் மேடம் தண்ணிக்கு ஆமா மேம் இங்க நமக்கு மதுரக்கு பக்கத்தில மேடம் ரொம்ப கிராமம் மேடம்
நம் நாட்டு பக்கம்
மேடம் ரொம்ப வறண்ட வறண்ட எடம் மேடம்
வைகை தண்ணிதா வருமில்ல
ஒரு கம்மா சொல்லுவாங் மேடம் இந்த ஊர்ல வந்து கம்மா சொல்லி சொல்
ஆஹ்
இப்ப அத வந்து நிரம்புனா மட்டும் தா மேடம் நமக்கு உடைய மக்களுடைய வாழ்வாதாரமே இதா மேடம் இப்ப ஒரு அம்பது குடும்பம் இருக்கு மேடம் ப்ப அம்பது குடும்பம் ஒரு ஒரு எடத்துலந்தா மடிந்த அந்தெ கம்மாயிக்கு அந்தபக்கம் ஒரு அம்பது குடும்பம் இருக்கு மேடம் ஒரு நூறு குடும்பொ வச்சுக்க மேடம் அதுக் பஞ்சாய்த்து ரெண்டு பஞ்சாயத்து மேடம் தலைவர் இருக்காங்க எல்லாருக் காங்க கம்மாயின் பாத்திங்கனா உங்ளுக் வந்து களிமண்ணுபூமியும் இல்லாம மண்டல் மண்ணும் இல்லாம இருக் மேடம் ஒரு வெளிர் வெளிர் மா மார் இருக் தண்ணி பாத்தினா ஹ மஞ்ஜ கலர்ராக்கு மேடம் இப்ப மஞ்ஜ கலரா இருந்துச்சன்னா அது எப்டிருக்கும் மேடம் தண்ணி அது எப்டி பயன்படுத் ஆடு மாடு மட்டுந்தா குடிக்க முடியும் அத வந்து நமக்கு சுத்திகரிப்பும் செரியான இல்லை மேடம் அத தா நா வந்து ப்போ மழ காலங்கனால சேம்ச்சு வச்சிக்கிறோம் தூர்வாரி ருக்காங்க இருந்தாலும் மழ காலன்னால சேமிச்சு வெச் சிருக்க அது முடிஞ்சதுக் அப் ப்புறோ பாத்தினா வாழ்வா தண்ணிக்கு ரொம்ப சிரமம் மேட்
நீங்க அப்ப என்ன திரும்பி கம்மா கம்மாய சுத்தி நீங்க வந்து பனமரம் இந்த மாரி நீர்ல வந்து உறிஞ்சு வக்க கூடிய மரங்ள நீங்க நட்டு வச்சீங்கன்னா உங்ளுக் பலன் குடுக்குல்ல
அதா மேடம் இப்ப நா ஒரு ஒரு ஆளா வந்து உங்குளுக்கு பண்றதுகோ தண்ணிய வந்து காப்பாத்துறதுக்கு முடியாது அறியாத் மேடம் ஏனா நம்மக் அதுக்கு தா நம்ம நேமிச்சிருக்கோ யாரு இல்ல மேடம் அந் நம்ம கிராமத்துலே வந்து குடும்ப அதிகம் மேடம் இருந்த குடும்ப எல்லா போயிருச்சு
அய்யோ வேற்று போயிட் தண்ணி இல்லாதனால வெளிய
கம்மாயோட இத வச்சுதா மேடம் தங்கியே இருக்குற இப்ப குளிக்கிறதுன் நார்ம்லாம தண்ணிய வெச்சு குளிக்கிறது பாத்தேனா ரெண்டு நாளக்கு ஒரு டைம் அப்புடிதா மேடம் பயன்படுத்துற மாரி இருக்கு இந்த வெய்க காலத்
நீமே இப்ப அவ்ளவா வரதுல்லலைங்க சார் நேவ் பாத்துட்டாங்கல்ல தண்ணி வந்தாதா கொஞ்ச கம்மாய்ல நீங்க சேத்து வப்பிங்க
மேடம் இல்ல மேடம் இப்போ நமக்கு இந்து நார்ம்லா அந்த வ ஆத்து இது வந்து பாசனம்னு கடையாது மேடம்
ரிங்
த்து பாசனமே கடையது மேட ஆத்து பாசன தா உங்களுக்கு தண்ணி நல்லாருக்கு மேட்
போரு வாட்டரு கடையாதுங்ளா
இல்ல மேட எது அரு ஒரு சில எடத்துல இருக்கு மேட ஒரு சிலஎடத்தில் மூடி கடக்கு மேட தண்ணில்லா ஆ மேட மட்டம் இல்ல மேட இந்த ரெண்டாயித்தி இருவத் தி ஆறுலேய்மே இப்புட்ருக்குதுனா பாத்துங்க மேடம்
ஒ செரிங் சார் செரிங் சார்
இப்போ எனக்கு தண்ணீனா எனக்கு ரொம்ப புடிக்கோ மேடம் ஆனா நீசத்து
க்லா என்னன் சொ இந்தக்கால் ஏரியால்ல விவசாயத்துக்லா என்ன பண்றாங்க
பயபடுத்திகிறாங்க மேடம் இப்ப கிணதிரு கெணரு சிக்கிற புழச்சுக்கிறா மேடம் தோட்டம் கடுப்பு அம்பது அம்பது ஏக்கர் ஏண்ட்ருக்குது அஞ்சு குழிய காடுர்ருக்குதா அப்டினா அவுங்க வந்து எ பயன்படுத்தி யூஸ் பண்ணிகிறாங்க மேடம் நமக்கு வந்து நம்ம கொட சுத்திட்டுக்கிட்டு போய் அலையுரா மாரி இருக்கு மேடம்
ஓ செர்
கேக்க முடிய ஆமா மேடம் நம்ம போய் கேக்க முடியாது ல ஆமா மே மேடம் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க மேடம் இப்போ எனக்கு நீ வந்தனா அடுத்தடுத்து ஆள் வருவாங்க அம்பது குடும்போ சன்னா என்னுடைய தோட்டங் காடுக்கு நா எப்புடி வெவசாயம் பண்றது எப்புடி நா பூமி இது பண் இது இப்ப என்னுடைய ஆமா என்னுடைய இனத் த என்னுடைய சொந்த பந்தமோ இருந்தாங்க ங்னா அதா அ ஆ தரலா பெய்து நிக்கலா மேடம் இப்ப வெளிளேலா ஆமா தண்ணி இப்ப வெளியில பாத்திங்ன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மூவாயிரூபாய் வருது மேடம் ஒரு டேங்கர் வண்டி சின்ன ச டிராக்டர் இங்கெருந்து நமக்கு ஆமா மேடம் நம்ம கிராம
பண்ண முடியாதுல்ல
ஆம் மேடம் நம்ம கிராமத்துல கெடையாது மேடம் வண்டி வசதி கெடையாது து ஆட்டோ இருக்குது ஆட் ட்வ கொண்டு வர முடியாதுல்ல நம்ம டிராக்டர் கொண்டு வந்தொம்னா அவன் இரண்டாயிரத்தி ஐந்நூறு வாய் கேக்குறா அதெல்லா படிக்காசுனு சொல்லி இருநூறு ரூவா கேக்கு
ஆஹ்
இப்ப தா உங்களுக்கு மூவாயிரோ வருது வெவசாயமும் நம்ம விவசாயத்தை நம்பி இருதா பிரச்சன மேடம் நம்மளே டே அன்றாட கூலி
ஓ சரிங்க சார்
கூலிங்கிறப்போ அந்த தண்ணி இல்லாம ரொம்ப சிரமமாருக் மேடம் நீங்க உங்களுடைய ஆமா உங்களுடைய சிட்டி லைஃப்ல
எங்களது சிட்டிலா இல்லைங்க சார் நாங்களும் கிராமம் தா இங்க நாங்க திண்டுக்கல் மாவட்டோ நாங்களுமே ஆமா வைகையாறு தண்ணிய நம்பித் தா இருக்கோ இப்ப கூட ஒரு ஒரு மாத ந்த காலத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வைகையில வந்து டேம்ல தண்ணி வத்திருச்சு ஆனா அடியில இருந்த தண்ணி வந்து குடிநீருக்கு உகந்தது அல்லன்னு சொல்லி கலெக்டர் அறிக்கை விட்டுட்டாங்க அதனால இப்ப இங்க இருந்து கொஞ்சு டிமாண்ட்டு ஆனா எங்களுக்கு காவிரி தண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க
காவிரி தண்ணி காவிரி தண்ணி வருதா மேடம் பரவாயில்லைங் மேடம்
அது வந்து டெய்லியுமே தண்ணி வருது நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம அவ்வளோ புடிச்சக்கிடலா அதுக்கு தகுந்து அந்த மோட்டரு ஓடுறதுக்கு வந்து கரண்ட் பில்லு வாங்கிக்கிறாங்க
செரி மேடம் இப்ப நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தனா மேடம் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாமே வந்து விவசாயம் பண்ண பூமி தா மேடம் எல்லா வித்துட்டாங்க ஏ வித்துட்டாங் தண்ணிலா‌ வித்துட் டாங்க நாங்கள் நல்லா வாழ்ந்த குடும்பந்தா மேடம் போ இல்ல தண்ணி வசதி அந்த வில்லா விதானனால நாங்க விஸ்மா ஆடு மாடுது வெ ச்சு இது பண்ணிட்ருக்குற மேடம் அதனா ஆடுனால உங்ளு அவளக்கா இது தேவப்படாதுல்ல உணவு தேவ் படாது இப்போ வைகை ஆத்து தண்ணியுமே நிப்பாட்டனதுக்கா தூரு வார மாரி கே கேள்விப்பட்ட மேடம் நா செய்திதாள்ல படிச்ச வைகையாத்த தூர்வார்ற மா போர்கால அடிப்படைல தூர்வாரி தண்ணி விட்ற மாரி சொல்லிருக்காங்க மேடம்
இல்லைங் சா அத பத்தி ஒண்ணுமே தெரிலைங்ளே இப்ப ப்றோ நா அப்புறோ பாக்கல
நா செய்தித்தாலு டெய்லி நா பா மேடம் தெனசெரி பாப்ப பாக்கறப்ப மாரி வைக ஆத்த வந்து போர்க்களா அடிப்படையில்ல வந்து நிர்மல் குமார்ட்ட சொல்லிருக்குறாங்க அவுரு இவுரு கெடையாது நீர்நிலத்துறை அமைச்சர் கெடையாது அன்பு இவரு தா நம்ம யாரு சாரி மேடம் மன்னிச்சிக்ங்க பாண்டிச்சேர்லந்து வந்தார்ல அவுரு வேற மேடம் ஆனந்த் அவ்ருதா மேடம் நீர்வளத்து அமெச்சரு அ அ அவர் ஆமா மேடம் புசி ஆனந்த் அவருட்டத கோரி க்கையு சொல்லணு ஆனா நிர்மல் குமார்ட்ட சொல்லிர்க்காங்க போர்க்க அடைப்புல தரே வ மதுரை மக் க்களுக்கு ரொம்ப சுத்தி கிராமனா வரு ரு மதுரை மக்கள் ஒரு அஞ்சு கிராமொ வந்து பாதிக்குது அஞ்சு சிட் டி வந்து பாதிக்கிது அதனால போர்க்கா அடிப்பட பண்ணுன் சொல்லி செ ஊடகங்கள்ளயுமே செய்தித்தாள்ளை படிச்ச மேடம்
ஒங்கது ஒங்க ஏரியால சார் அந்த நிர்மல் ராகவன்ன நிம நிமலன் ராகவன் ஒருத்தர் வந்து தண்ணீய பண்ணாங்கல்ல அது அது வேற ஏரியாவா
இல்ல மேடம் அவரு பண்ல மேடம் அவ முதுகுலத்துற சைடு பண்ணிரு க்காரு மேடம் நம்ம ஊர்ல பண் ஆம் மேட ஆ ஆ மேடம் நம்மூரு ஸ் பண்ணோ ஃபர்ஸ்ட் அங்கதா மேடோ ஆர்மிச்சாரு அவ்ருடைய தஞ்சாவூர்ல பண்ணாரு இருந்தாலு அந்த ஒரு ஒரு லேடி பேசிப் போய் போட்ருப்பாங்க
ஆமா ஆமா
ஆ அது முதுகுள்த்து சைடு பண்ணிருக்கா மேடம் இப்போ நா அவுரு எப்டி பண்றாருனா நம்மளுடய சைடுந்து எதா யாராது அம் பணம் குடுத்தாலோ அவரோட சைடு பண்றாரு நம்மளுடய பங்களிப்புன் ஒன்னுருக்கனு மேடம் ஆ பங்களிப்புன்ருக்கும்ல இப்ப எல்லாமே வேட் ற்று சாதியினர் வேட் று மதத்தினரு க்கா மேடம் அப்டிங்கறப்போ நமக்கு பண்ண மாட்டா மேடம் அதா மேடம் உங்ளுக் சொல்றே தோ தோட்டங் காடுருக்குறவே நல்லா இருக்கா பொ இது பண்ணிக்குறா மேடம் பிழைப்பு நடத்திக்கிறா இப்பொ நம்ம ஆமா மேடம் ஆமா மேடம் இப்ப நம்ம வந்து அப்பா பாத் ஏனா அங்க தென்னமட்ட எடுத்து போட்ற வேல தென்ன மட்ட இது இது பண்ணி தோட்டத்துங்கல்ல விற்க்கார் மேடம் நாங்க சின்ன ஒரு ஆமா ஒரு ஆப் பத்தாடு வச் சிருக்கோ மேடம் அ அக்கா தங்கச் சிருக்காங் மேடம் அவ்ங்க வெச்சி மேனேஜ்
சேரி சேரிங் சார்
ஓ பால் நீருன்னு பாத்தா மேடம் நீரு எனக்கு அதா சொல்லிர்க்கே உங் ட்ட ஆல்ரெடி சொன்னிர்க் க மேடம் நீ நா தண்ணி எனக் ரொம்ப புடிக் ஏனா தண்ணி இல்லாதானால ரொம்போ புடிக்கு நீச்ச ல் தெரியாது தண்ணில தா நீச்சல் பழக முடியு ஆமா மேட ம் போ தண்ணி இப்போ வெலக்கி கி வாங்கறது ரொம்ப சிரமமா இருக்
ஆ உங்க ஏரியா கலெக்ட்ரெட்டல்லா மனு குடுத்ரு பிங்கல்ல
எல்லா குடுத்துருக்கு மேடோ இப்போதைக்கு எந்த போர்க்கால அடிப்பட்ல பண்லா சொல்லி சொல்லிருக்காங் இப்ப வரக்கூடிய அரசு வந்து சொல்லிருக்கு மேடோ ஆமா இப்ப இப்பருக்க அரசு து முன்னயாச்சு வக்காக்ஷஷஷஷஷ்யரவைக்கும் நெனக்கணுமா மேடம்
கண்டிப்பா கண் இப்ப இருக்கரமா ஆர்வமா இருக்க ஆமா ஆர்வமா எல்லா துறைகளயு செய்யறாங்க ஆனா கண்டிப்பா
ஆமா மேடம் ஆமா மேடம் இப்போ மேடம் இப்ப வைகையாத்து தனி பு உங்களுக்கு காவிரியர் தண்ணி வருதுன் சொன்னீங்க மேடம் அதுல்லாம உங்களுக்கு கம்மாயி ஆ தண்ணி தொட்டி இந் மாரி ஏதாச் தே சேமிச்சு வைக்கிற மாரி கலம் எதா இருக்
பெரிய பெரிய கண்மாய் இருக்கு எங்க ஊர்ல பெரிய கண்மாய் இருக்கு அதுல இப்ப இந்த ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கனால தண்ணி வந்து கொஞ்சோ கொஞ்சோ வத்திக்கிட்டே வருது
செரி மேடம் செரி மேடம்
நெறைய இங்க போர்லயு தண்ணி கொறையுது ஆனா இந்த காவிரி தண்ணி வந்து டெய்லி வுடுறாங்க அதனால கொஞ்ச பிரச்சன இல்லாம இருக்கு
அக்கௌன்ட்ல ஏதா சேமிக்க முடியுமா மேடம் உங்களுக்கு தனியா தொட்டி மாரி வச்சிருக்காங்களா உங்கள ஏரியாவுல வச்சிருப்பாங்க மேடம் இப்போ நீங்கள் இருக்க ஒரு ஐம்பது குடும்ப இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தனியா பெரிய தொட்டி வச்சுருப்பாங்களா மேடம்
ஆ தண்ணி தொட்டி இருக்குங்க சார் இப்பயே எங்கோ உ ஆ இது வந் பே பேரூராட்சிங்க த தொட்டி தண்ணி அங்கயே தண்ணி தொட்டி பெரிய தொட்டி இரு ம் அதுல எ இந்த கம் தண்ணி இருக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் போர் வாட்டரும் கொஞ்சம் கிடைக்குது அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணும் தெரியல ஜுன்மழை காலம் வந்துரும் மழகாலம் வந்தருச்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம மாறிடும்
உங்க உங்க கம்மாய் சைடு எலாம் வந்து தூர்வாரி இருக்காங்கங்களா மேடம் தூர் வாரும்பயங்தானே நடைபெற்றிருக்கா மேடம்
இங்க உள்ளவங்க வந்து போன ஆட்சியில உள்ளவங்க இருக்காங்க உள்ளாட்சியில அதனால நமக்கு ஒரு முயற்சி இன்னும் எடுக்கல
அப்படி இல்ல மேடம் உங்க தொகுதியில வந்து நல்லா ரெண்டு பேர் நல்ல வேட்பாளர் இருந்தாங்களா மேடம் நல்லா உங்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா மேடம்
இல்ல ஏற்கனவே இருந்தவங்க செய்யலை இப்ப வந்திருக்கவங்க டிவி கே காரவங்க செய்வாங்கன்னு நாங்க நம்பி இருக்கோம்
சரி மேடம் சரி மேடம் கண்டிப்பா மேடம் ஆமா மேடம்
வேலை பாக்குறாரு
இ இல்ல மேடம் ஆல்ரெடி இருந்தவர் வந்து உங்களுக்கு இவரு தான மேடம்
இல்ல அவுங் செய்யல அவுங்க செய்யல அவுங்க வந்து ஏ டி எம் கே காரவுங்க அவுங்க கடந்த மூணு இதுதா அவுங்கதா இருந்தா ங்க அவுங்க இருந்து செய் அதனால இந்த ஓட்டு போட்டோம் டி வி கே க்கு
கண்டிப்பா மேடம் கண்டிப்பா மேடம் நல்லது செஞ்சா யாராயிருந்தாலு செய
வந்து இந்த தொகுதியில கிட்டதட்டப்பதினஞ்சு வருசமா இருந்தாங்க ஜெயலலிதாம்மா இருக்கும் போதுலே இருந்து அவுங்கதா இருந்தாங்க ஆனா ஒன்னுமே செய்யல மக் தொகுதிக்கு எதுவுமே செய்யல இப்ப ப இப்டி இப்ப இருக்க எம் எல் ஏ நல்லா களத்துல எறங்கி ஒடனே வந்து நின்னு பா நம்ம எதாவது தகவல் சொன்னம்னா ஒடனே வந்துறாரு ஸ்பாட்டுக்கு வந்து செய்றாரு
ப்ரசம் உங்களுக்கு இல்லே மேடம் உங்களுக்கு வேற எதாது காய்கறி எல்லாம் எப்படி மேடம் உங்களுக்கு எ எலா ஈஸியா கெடைக்
நெறைய எல்லாமே இங்க சுத்தி எல்லாமே விவ விவசாயம்தாங்க சார் பூத்தோட்டோம் காய்கறி இந்த மாரிதா போட்றாங்க அதனால எங்களுக் அத பத்தி ஒன்னும் பிரச்சன இல்லெங் சார் இப்பெ எப்பெ விவசாய பூமி தா எங்க ஏ ரியா இங்க எல்லா நல்லா கெடைக்குதுங் சார் சேரிங் சார் பத்து நிமிசுத்துக்கு மேல ஆயிட்சுங் சார் ஃபோன கட் சார் உங்கள்ட பேசுனது மிக்க மகிழ்ச்சிங் சார் ஆ தேங்க் யூ ம்